கேக்குதா
அ சொல்லு
எனக்கு சரியாவே கேக்கலையே ஆஹா எதோ லாங்ல இருந்து கேக்குற மாரி இருக்கு
இதுவா
அ இப்ப கேக்குது
என்ன பண்றது
உ ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்லே
புரியில
எ
ஆம்மா
இல்ல வீட்ல வந்து சொல்லவா இல்ல வேலைக் போன்துக்கப்புறோ சொல்லு சின்ன வய்ஸ் ஃப்ரெண்டுன்ன சின்ன வய்ஸ் ஃப்ரெண்டு அது
ஓகே
நானு அவுளு பால்வாடி இருக்குல்ல பால்வடிலந்தே ஃப்ரெண்டு
ஓ சூப்பர்
ஆமா அவோ ஒ ஆனா நா அவுளுக்கு ஆ ஆனா நாந்தா அவுளுக்கு முன்னாடி பொறந்த
ஓகே
நாந்தா அவளோட பெரியவ ஆனா அவ அவ அவதா பெரியவன் சண்ட போட்டுனு கெடப்பா என்ட்ட
அவதா சண்ட போடுவாளா
எங்க அம்மா சொல்லுவாங் நீ தா பெர்சு அவ நீ பொற்ந்ததுக் அப்புறோ
ஒரு மாசோ கழிச்சுதா அவ பொற்ந்தா அப்டின் வாங்க எங்க அம்மா
ஆ ஓகே ஓகே நீ வந்து சண்டல்லா போட மாட்
அவ எ கிட்ட பேசாவே மாட்டா தெரியுமா ஒரு சில் நேர்த்துல சண்ட போட்டுன்னு பேசவே மாட்டா எனுக் அப்டியே அழு அழுக்யா வரு சின்ன வயசுலருந்து ஃப்ரெண்டுல்ல அவ ஆனா கல்நெஞ்சு மாரி கல் நெஞ்சு அது மாரி இருப்பா எனக்கு ஆனா அது அந்மாரி எனக்கு இருக்க தெரியாது
ஓகே ஓகே எவ்ளோதா இருந்தாலு பேசாம இரு
ஆமா ந நா அவுளுக் கிஃப்ட்ல்லா வாய்ங் குட்த்த அ சமாதன பட்த்துவ அப்பயுமே பேஸ் மாட்ட என்ட்ட
ஓகே ஓகே
அந்தளவுகு அவ மேல பைத்திமா இந்த நானு
ஓ
சின்ன வயசுலருந்தே என்ன பண்ணாலு அவ் கூடதா போவ ஏதாது திருட்டு பொருள் வா திருடு போனாலும் அவுங்ள அவுங்ட குடும்பொ ம்
ஓகே ஓகே
ஒருதடவ அப்டிதா நானு அவளு இதுக் போயிட்ருந்தோ ஆமா சைக்கிள் ஓட்டி இன்னும் ஒரு தெருவுல செய்யனுமா அப்ப போரு இப்ப அந்த தெருவுல வந்து ஒரு கட குட்டியா ஒரு கட இருந்துச்சு அந்த கடையில வந்து அந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க அந்த கட அங்க யாருமே இல்ல அந்த கடையில இப்ப நீ நீங்க போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணிரு பீங்க பாத்துட்டு வந்துருக்கீங்க
ஆமா ஆமா
பனா நானும் அவளும் போய்ட்டு அந்த கடையில சிப்ஸ் பாக்கெட் வாங்கி இருந்ததா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சிப் ச்சு
ம் ம் ம் அதெல்லா ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா
அதுக் அற மண் நேரம் பண்ணொ ஒரு வீட்டுல வந்து கொய்யாக்கா பறிக்க போவான்
ஓகே
நா வந்து ஒரு தடவ ஒரு செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க
ம்
என்ன இவன் மரத்து மேல நிக்கறான் நா அப்பயே அந்த அண்ணன் செத்து போயிட்டாருன்னு எப் சொன்னாங்களா சின்ன சல அப்பல்லா யாரு எது சொன்னா நம்பிர்வோம்ல அவர் செத்தேப் பெய் ட்டாரு போல நனச்சுங்னு நா என்ன பண்ணோ மாங்கா மரத்து கொய்யா மர துல்ல அவுங்க வீட்டுல கொயா மரத்துல ஏறி நின்னுக்றோ
ஓகே
இவ ஏ ஏறி மேல நிக்கலானின்டு பாத்துங்கோ கயாத
ம்
ஒரு நாள் அண்ணு அந்த அண்ண வராரு கால் நொண்டி நொண்டினு வராரு
ஓஹோ அ ஆ
அய்யோ ஏய் பேய் வருது வாடி உயிரோடக்கிறவங்கள பேயு சொன்னால் நாங்க
அப்டியா ஆ
ஓடுறோ பாரு நாங் கத்தினு
ஆ
அவள அங்கயே விட்டுட் வந்துட்டே திரும்பி கூட பாக்கல நானு
ஓ ஒன் ஃப்ரெண்டா அங்கயே வுட்டு வன்ட
அவுங் வீட்டுக்கு வந்து சாமியாவே ஆமா மரத்துமேல நின்னுக்குறா ஏண்டி கத்துற ஏ பயித்தியகாரி ஏண்டி கத்துறங்கறா ஏய் பேய்டி அவரு வாடி நமள புடிச்சுனு போயிடுவாருனு அப்பல்லா சின்ன பிள்ளதான
ஆமா
ஓடி வந்துட்ட வீட்டுக்கு ஓடி வந்துட்டே நானு அவ இருக்கறாளா இல்லையானு கூட பாக்கல நா மள வந்துட்டான் உந்து அடிச்சு ஓடியாந்தே பாத்தே அப்புறமா இவ வ வந்து என்ன தித்து தித்திட்டுற ஏன்டி ஒரு மனுஷனு வுட்டுட்டு வந்து டியே இருக்குதா இல்லயானு பாக்க தெரியலாயுனு செம காமடியாருந்ததுங்க சாம்மு பொண்ணோ நானும் அவ்ளு எங்க நடக்கும்னு விளையாட மாட்டோங்க
ம்
நல் அப்புறொ ஒ ஒரு நாள் என்னாச் தெரியுமா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
ஓகே ம்
அ ஓ ஒங்க அவங்க அக்காவு எங்க அக்கா அவங்க ரெண்டுக்கு ஒரே ஏஜ்
ஓகே அவங்க அக்காவுக்கு ஒங்க அக்காவுக்குமா
அவுங்க என்ன பண்ணாங் தெரியுமா ஒரு நாள் எங்களுக்கு வந்து அவங்க பப்பாளி பழோ
அ
நாவ பழோ அப்படின்னுனா எல்லாத்தையு அவங்களே சாப்ட்டாங்க சீத்தா பழோ இதெல்லா அவங்க சி இஞ்ச் இஞ்சி வேணு இருந்தாங்க நா என்ன சொன்னோ இவங்ககிட்ட நம்ம என்ன கேக்குறதுன் சொல்லி வாடி நா போய் மாங்கா பிரிச்சுனு வந்து சாப்ட்றலா நெனச்சு சாக்லாம் சொல்ட்டு அப்பல்லா இது ஒரு ஜாலிதானே திருட் பழொ சாப்புடுது ஆ பாப்பாளி பழ இந்தந்த அது இதுனு சாப்ட்டுனு
செர் செரி
போய்ட்டு என்னா பண்ணோ வாடி நம்ப அந்த அண்ண வீட்ல போய் மாங்கா பிக்கலான் சொல்ட்டு போறோ
ஓகே
வரப்ப நானு அவளும் போறப்ப அந்த வீட் ட்ல வந்தோ எப்பவுமே எங்கள்ட்ட வெளாடுவாரு ஜாலியா பேசுவாரு மாங்கா வந்து பிச்ச குடு சரி எடுத்துனு வந்துருவோ ஜாலியா பேசறோன்னோன அந்த அண்ணந்தா அந்த வீட்ல ஒரு ஆள் மட்டுந்தா இருந்தாரு இந்த ரயில்வே குவாட்டர்ஸ்ஸி சொல்லுவாங்க தெரியுமா அப்பல்லா ரயில்ல பாறாங்க ரயில் காரங்களுக்கு தனியா வீடு குடுத்து அந்த மாரி குவாட்ரஸ்தா எங்க வீட்டு பின்னாடி இருந்துச்சு அப்பல்லா சின்ன வயசா இருக்கம்போது இப்பதா இடிச்சுட்டாங்க. அதுல வந்து ந்த வீடில்ல ஆஸ்ட் வீடு அந்த அண்ண வீடு ரயில்வே குவாட்ல லாஸ்டு அவரு என்னா பண்ணாரு அவரு அதா எதோ ஒரு லவ் ஃபெயிலியர் இல்ல யாராவது அடிச்சு அவர சாவடுச்சுட்டாங்களான் தெர்ல.
ஆஹ
ஆமா ம் ஆமாமா நா மாங்கா தூக்கி வாடி போலான் சொல்ட்டு நானு இவளு கோவத்துல போ
சரி செரி இவ்ங்க தரலன்னு
ஆமா இவரு மரமு ஏற தெரியாது செவரு ஏற தெரியாது. அது செவுருலா பெருசா இருக்கும்ல இவ என்னாப் பண்ண முட்டி போட் டு என்னைய மேல ஏத்தி வுட்டுட்டா
ஏ
ஆமா செவுத்த
ம் அப்றோ
மாங்கா எங்க மாங்கா எங்கனு மர த்துல பாத்து மாங்கா எங்க மாங்கா எங்கன்னு மாங்காவ தேடுறோ
ஓகே
மாங்கா தேடும் போதுதா கீழே அந்த அண்ண ஐயயோ யோ அந்த அண்ண தொங்குறத பாரு பயந்துட்டோ
அப்புடி அப்பதானா
கரண்டு போச்சி
புரியில
வீட்ல கரண்ட் போயிர்ச்சி
கரண்ட் இல்லையா வந்துட்ச்சா ஏ கெரண்ட்டு போது அடிக்கடி
அடிக்கடி போது திமுக காரங்க இங்கெ
ஓகே ஓகே
விழுப்புர எங்க ஊரு தெரியிமா எங்க ஊர்ல
அந்த செய்டா ம் கொஞ்ச சௌண்டா பேசு
அத என்ன பண்ணுவோ நானு அவளு போய் அ அப்பறொ நானு அவளு போய்ட்டு அத மேலல்லா ஏறிட்டோமா ஏறிட்டு நா என்ன பண்ண மரத்துது பாத்துன்னு இருக்க மேல அந்த அண்ண எனக்கு நேரா தொங்குறாரு போலர்க்கு எனக்கு தெரியில
ஓகே ஓகே
இவர் செத்து போலருக்கு எதுவு தெரிவே இல்ல நாலு இருக்குடி ம மாங்கா ஒண்ணு கூட இல்லடி மாங்காவே காணோண்டின்ட்டு மரத்லேதா தேட்ணோ தவ்ர கீழ அந்த அண்ணண பாக்கவே இல்ல பாக்கவே இல்ல
ம்
ஒரு எடத்துல சும்மா மாயி நிக்கிது மரத்துலன் சொல்லி உத்து பாத்தம் பாரு அந்த அண்ண தொங்குறாரு
ஆ ஆ
அப்டியே பொத்துனு கீழ உழுந்து குடு குடு குடு குடு குடுன் திரும்பி பாக்காத ஓட்றம் பாரு நா
ம் அவளும்
அவள உட்டு கடாஷ்ட்டு நா ஓ
எப்பய்மே அவள உட்டு கடாஷ்ட்டு ஓடிர்றது நம்ப
ஆம்மா அவள உட்டு கடாஷ்ட்டு ஆ யாரு வர்றாங்க வர் பயொ வந்தா அப்புடிதா யாரைய போ யாரையோ வந்தா வா வரலனா போன் ட்டு உழுந்து அட்ச்சி ஓடி போய் எங்க ஆயா வீட்ல படுத்துக்ன ஆனா நாங்க போல னா அந்த அண்ண அங்கதா செத்து போய்க்கிறாருன்றது கண்டுப்புடிச்சிருக்கவு முடியாது அப்பறமா போலீஸ்கார என்ன இந்த பசங்க பக்கத்துல இருக்றவங்கல்லா என்ன இந்த பச ங்க பதரி அடிச்சிட்டு ஓடுதுங்கன்ட்டு அவுங்க அந்த வீட்டு பக்கத்துலருக்குறவங்கல்லா போய் பாத்துருக்காங்க
பரவால்ல
ஆமா அங்க போய் பாத்ததுக்கப்பறந்தா இப்டி ஒண்ணு நடந்துதுன்னே தெரிஞ்சிது அது வரைக்கு யாருக்கு ஸ்மெல்லு அடிக்கில
ஓகே ஓகே
எதுவு அடிக்கில
ஓகே நெக்ஸ்ட் கால் பேசலா
ஆ ஓகே